ஹலோ என்னமா அ நீ பேசி முடிச்சி நானா இப்போ உக்கான்க்கற வீட்ல ஆ ஏழ்ச்சுட்ட
பசங்க எல்லா எழுந்துட்டாங்களா
இங்க தானியா பே பாப்பா ஒண்ணுதா ஏ ஏன்ச்சுக்குது வேற யாரா ஏன்ச்சு
யுகனுக்கு எப்டி கையில கேட் நசுங்குச்சு
அதுவா ஓடி ஓடி போய் என்ன பண்ணா கேட்ட அப்டே சாத்தனானா சாத்தன்து கைல அடிபட்டுர்ச்சு ரொம்ப அடங்கவே மாட்டன்றா என்னா பண்றதுன்னே தெரில அவன
மேல் கேட்ல நசிக்கினானா கீழ்கேட்ல நசிக்கினானா
மேல கேட்ல தா ஓடி போய் வேகமா சாத்திக்கிறா சாத்த ன்தோ அப்டே நசிங்கிச்சு
அடங்கவே மாட்டிங்கிறா எவ்ளோ சொல்லிட்டு வர நானு அவகிட்ட அப்ப கூட அடங்க மாட்டேங்கிறா இல்ல நா ஆயா வீட்ல இருக்க ஆயா வீட்ல இருக்கன்ட்டு இது மாரி அமக்களோ பண்ணிட்டுக்கறா
ரத்த வருவ தா அப்புறோ ஃபோன் பண்ணி ஆஸ்பத்திரி இட்டுன்னு போயிட்டு ஊசி எல்லா போட்டு கட்டு போட்டு இட்னு வந்
ஆ இப்டிதா பண்றா அவ கொஞ்ச கூட அடங்க மாட்டேங்கிறா அன்னைக்கு கூட அப்டிதா எகிறி குச்சி கட்டுல் மேல இருந்து அப்டியே கால் வெட்டிக்குச்சு நா வரும் போதே சொல்லிட்டு தா வந்தா அவகிட்ட ஒழுங்கா அமைதியா இருடா அட்டகாசம் பண்ணாதடா அப்டின்னு கனீட்டு ஆனா அந்த எதிர்வீட்டு பைய கூட சேந்து அவ அடங்கவே மாட்டேங்கிறா இப்டிதா பண்ணிட்டு இருக்கா அவன மாரியே பண்றா
அதேதா பண்றா அவ
பயங்கரமா கத்தனானா
அந்த நேரத்துக்கு தா கேக்கறா அப்றோ ஒரே கத் ஐயோ ஆயா வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்னு ஒரே கத்து கத்தி
ம்
அந்த மேரி பண்ணா ஒரே அமுக்களோ பண்ணிட்டா அப்ப கூட எங்க அடங்கவே மாட்டன்றா
ம் பாப்பா ஃபோன் பண்ணாதா சொன்னா அவனோட கைய நசிக்கினா அவ அழுதுன்றுக்கறா அப்டின்னு சொல்லிட்டு சொன்னா
இது மேரி
அவே எ அப்டி பண்றா தெரில அப்டின்னு சொல்லிட்டு அவ்ளோ சொல்லிட்டு வந்தாலு கேக்க மாட்டேங்கிறா இப்டேதா பண்ணிட்டுருக்கா தெனமு எதாச்சு ஒரு அடிப்பட் டுன்னே தா இருக்குது அவனுக்கு அமைதியாவே இருக்க மாட்டேங்குறா
அததா சொன்ன கட்டு பிரிச்சிர்றா ஆறிடுனு ஆ இல்ல இல்ல ஒண்ணு ரெண்டு நாள் இப்டிதா பிரிக்கணு பிரிச்சு பிரிக்கணும்ட்டு பிரிக்க மாட்டன்றா
எதோ சொன்னா அவ பிரிக்கிறான்னு நெனச்சி ஃபுல்லா அந்த இதுவோட சேத்து பிச்சுறானா நகோ அப்டியே பேந்து வந்ததுனால அந்த கட்ட பிரிச்சாலே ரத்தோ வருதா அவனுக்கு பாப்பா சொல்லிட்டு இருந்தா அவ கட்ட பிரிக்கிறன் டு பிரிக்கிறா ரத்தோ நிக்கவே மாட்டேங்குது வந்துனே இருக்குது அப்புறமும் வந்து அவன ஹாஸ்பிட்டலுக் கூட்னு போங்க அப்டின்னு சொல்லிட்டு இருந்தா இவ அடங்கவே மாட்டேங்கிறா எத்தன வாட்டிதா கூட்டு போறதுன்னு தெர்ல இவன அதுல ரத்த வருதுன்னு தெரிது திரும்ப திரும்பவு அத பிச்சுனே இருக்கறானா அவ ஃபோன் பண்ணி கத்தறா இவன நீ கூட்னு போயிடு இவே அடங்கவே மாட்றா அப்டின்னு சொல்லிட்டு
அதுதா என்ன பண்ணு எண்ணெ கொஞ்சோ உட்டு ஊற வச்ச அது பஞ்சுல்லா ஒட்டிக்கின்னு இருக்கணு கையில அதனால என்ன பண்ணுவோ என்
ஒட்டிக்கிது ம் அது கொஞ்சோ எண்ணெ ஊத்தி ஒட்ட வச்சுட்டு எடுங்க
அத எண்ணெ கொஞ்சோ உட்டு ஊற வச்சிட்டு எடுக்கணு
ம்
அப்பதா அது கொஞ்சோ செரியா ரத்தோ வராத வரு நம்ப அப்டியே எத்துபோனா அது ரத்தோ வருந்தா
ம் இவவேற குட்டி பாப்பா வேற அவ கைய பூச்சி அழுத் தி உட்டா போல மறுபடியு ராத்தோ வர ஆரம்பிச்சுனுருக்கு ஒரே கத்தின்னு ஃபோன் பண்றா ஐயோ எனக்கு வலிக்கிதே என்ன கூட்னு போங்க என்ன கூட்னு போங்கன்டு இவளு கேட்கவே மாட்டேங்கிறா அவனுக்கு வலிக்குதுன்னு தெரிஞ்சு புடுச்சி அழுத்தி உட்டுருக்குறா அவ ஒரே அழுதுன்னு போன் பண்றா வாம வாமான்னு சொல்லிட்டு அடங்கவே மாட்டேங்கிறா இவே
அதுதா எப்ப ஸ்கூல் தொடங்கு போறாகன்னுருக்குது இஸ்கூலு தொடங்குனா தா கொஞ்சோ ஒழுங்கா இருப்பா அவே
அது அங்கேயே அப்படிதா பண்றானா டேபிள் மேல ஏறி ஏறி எகுறி குதிக்கிறானா ரொம்ப அடங்கவே மாட்டேங்கிறானா நான் எப்படிதா நீங்க வீட்ல வச்சிருக்க போறீங்களோ இந்த ஒன்றரை மாசோ எங்கன்னுன் சொன்னாங்க டீச்சரு
நேத்து அப்படிதா என்னா பண்ணா மொட்டைமாடிக்கு போயிட்டு இப்ப அந்த எதிர் வீட்டு பைய்யனோட சேந்துன்னு காத்தாடி உட்டுக்குன்னு இது பண்ணிக்கணு ஓடிக்கிணு ஓடியாந்துக்குணு அப்புறோ என்ன பண்ணா பெயிண்ட் இருந்துது அத ஊத்தி ஒரு அமக்கலம் பண்ட்டா
ஆ அதுதா ஃபோன் பண்ணா இவுங்கோ அவ ஃபுல்லா பெயிண்ட்ல்லா ஊத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு
இல்ல கும்புல்லா விளாடினாவே ஒரு அமுக்களந்தா
ம்
ஒரே அமக்கல்லாம் பண்ணி ஓடிக்கிணு ஓடியாந்துக்கணு என்ன அமக்கலன்ற தாங்க முல்ல அமுக்கலோ
ம் அப்படிதா பண்றா அவ அடங்கவே மாட்டேங்காரா அமுகலோ பண்றதுல்ல அவனுக்கு அடிபட்டுது அடி பட்டாலுமே அவங்க வந்து கேட்க மாட்டீங்குறா திருப்பி திருப்பி அதேதா பண்றா மேலருந்து உழுறா அடிப் படுது ஆனா திரும்புவு அதே மேலருந்துதா க ஏறுரா ஏறி திரும்பவு உழுறா எவ்ளோவு சொன்னாலு கேட்கவே மாட்டேங்குறா
அந்த நேரத்துக்கு தா கேக்குறா அப்புறோ அவ்ளோதா தெடச்சு உட்டர்றா திரும்ப எப்போது போலதா பண்றா
வலிக்கிதா வழிகலையானே தெரியல அவ இப்படிதா பண்றா
எவ்ளோ அடி அடிக்கிற அப்ப கூட அவுங்க அக்கா எவ்ளோவு அடி அடிக்கிறா அப்போ கூட ம்ஹும் தொட்ச்சு போட்டறா அந்த அடியே
கொழந்தையே எட்துர்றா இவனாலேயே அவ அவ்ளோ அடி அடிக்கிறா ஆனாலுமே வந்து இவ அடங்க மாட்டேங்கிறா அதனால தா அவளுக்கு கோவோ வர்றது வெறுப்பத்துற மாரி பண்ணி உட்டர்றா எதிர்விட்டுப் பைய கூட சேராதடா சொன்னாக்கா கேட்க மாட்டேங்கிறா அவ போன் பண்ணி கத்ற நீ வந்து கூட்ணு பொய்டு இவ அடங்கவே மாட்றா இப்படிதா பண்றா அப்டின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பாத்து அடிச்சிருக்காரு அவுங்க அப்பா எதிர்வீட்டு பைய கூட மேல போனத ஆனா அந்த வாங்குற அடியல்ல எங்கதா இருக்றானே தெரில போவே மாட்டேங்கிறா அவ அவ கூட சேராதடான்னா அவ கூடதா சேர்றா அவ்ளோ அடி வாங்குனாலு எல்லாத்தையு மறந்துற்றா என்னதா பண்றதுன்னே தெர்ல அவன அதனாலே அவ போட்டு பொழந்து ஏட்த்துற்றா அவன
நேத்துக்கானு மாட்டி இருந்தானா அவுங்க அப்பாட செம் அடி வாங்கிருப்பா
ஆமா தப்ச்சுட்டுருக்கா அவ்ளோ நேரோ கூப்ட்டு கூப்ட்டு பாக்குறாரா அவ இது பண்ணவே இல்லியா எறங்கவேஇலியா அதா பாப்பா சொல்லிட்ருந்தா நல்லா மாட்டிக்கின்னா யுகன் இன்னைக்கு இன்னைக்கு என்ன ஆவ போறான் தெர்ல அன்னைக்கு தானே டாடி அட்ச்சாரு இது மாதிரி எதிர்வீட்டு பைய கூட போகூடாதுன்ட்டு அவ கூட சேந்து காத்தாடி விட்றேன்னு சொல்லிட்டு மொட்டமாடிக்கு மொட்டமாடிக்கு ஓடிற்றா திரும்பவு நேத்துக்கு போனோமா அப்பா கூப்ட்டாரு திரும்பவு ஓட்னா மேல அப்டினு சொ ல்லி சொல்லிருந்தா இவன தயவு செஞ்சு கூட்னு பொய்டு இல்லனாக்கா அவ்ளோதா இவ அடங்கவே மாட்டேங்றா இங்க சாப்டவே மாட்டேங்குறா அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிட்ருந்தா நேத்து மட்டு மாட்டி இருந்தாக்க அவ்ளோதா அவ
மேல பொயிர்றா கீழேருந்து கூப்ட்டன்னா நா எங்க கூப்ட்டா வரவே மாட்டேன்றா
ம் அதுதா அவ போட்டு அட்ச்சுட்றா அவ மதிக்கலனாக்கா அவ பேச்ச கேக்கலனாக்கா போட்டு அடிச்சுட்றா அவோ அது மாதிரி பண்றிங்லே அப்பிடின்னு சொல்ட்டு எவ்ளௌதா அவளு பொறுமையா இருப்பா அவளு சொல்றா இவ கேக்கவே மாட்டங்ரா கேக்காத போட்டு போட்டு போட்டு அட்ச்சிட்றா இவனு அவ்ளோ அடி வாங்கியு அவ பேச்சே கொஞ்சோ கூட கேக்கே மாட்டேங்றா
அவ அடிக்கும்போது பாவமா இருக்குது இப்டி அடி வாங்றானேன்ட்டு ஆனா செய்ற குறும்பு அவ்ளோ குறும்பா இருக்குது
ஆமா அந்த அடிய எல்லா வாங்கி எங்கதா வைக்றானோ தெர்ல என்ன விடவு அவதா போட்டு பொழந்து எடுக்குறா அவ்ளோ அடி அடிக்கிறா அப்போ கூட அவ திருந்த மாட்டேங்குறா என்னதா பண்றதோ தெர்ல எப்படா ஸ்கூல் தொறக்குன்றுக்கு தோறந்ததா இவங்ள கூட்னூ போய் உட்டுற்னு டீச்சரே சொல்லிதா அம்ச்சாங்க எப்டிதா நீங்க வச்சிருக்க போறீங்ளோ வீட்ல ஸ்கூல்லியே இவ்ளோ அமக்களோ பண்றாங்க அப்டின் சொல்லிதா அமிச்சாங்க போங்க அதே மாரிதா பண்ணிட்ருக்கா ஐயோ நா அமைதியா இருப்பே என்ன ஆயா வீட்ல வுட்ரு வுட்ருன்றா அப்பவே நா பெரிய பாப் பா இருக்கு போது ரெண்டு பேருக்கு ஆவாது வேனாடா அப்டின் சொன்னே இல்ல பரவால்ல அக்கா அடிச்சா கூட நா அடி வாங்க்கிறே அமைதியா இருப்பே அமைதியா இருப்பே அப்டின்னு சொன்னா அதுக்கப்றோ பாத்தாக்கா அவகிட்டதா அடி வாங்றா
இருக்கவே மாட்டேன்றா அமைதியா எங்க ஆயா சொல்ற பேச்சே கேக்கவே மாட்டேன்றா ஃபஸ்ட்டு என்னா பண்றது அவன
இல்லனா எனக்கு ஃஃபோன் பண்ணுங்க நா வந்து கூட்டு போயிட்றே அவ அடங்கலனாக்கா அவளுமே ஃபோன் பண்ணி அதா சொல்லிட்டு இருக்கா அவ அடங்கவே மாட்றா அடங்கவே மாட்றா சொல்ற பேச்சு கேக்க மாட்டறா சரியா சாப்புடவே மாட்டேங்கிறாமா அப்பிடின்னு சொல்லினே இருக்குறா அவளும் ஆ அதா நீ மறுபடியு அவ அடங்கலனா சொல்லுடி நா வந்து கூட்டு போயிட்ற அப்பிடின்னு சொல்லிட்ட அவகிட்ட அவ அடங்கலனாக்கா அமைதியா சொல்லி பாருங்க கேக்கலனாக்கா எனக்கு எங்கிட்ட சொல்லுங்க நா வந்து கூட் ட்ரு போயிட்ற சரியா சாப்புடவே மாட்டேங்கிறான்னு சொன்னா அவோ சாப்புடவே மாட்டேங்கிறா இவே நாங்க சாப்புறதுக் கூட இவன அடிக்கணுமா சொன்னா கேட்டா பரவாயில்ல இவ வந்து கேக்கவே மாட்டேங்கறா என்னா பண்றது இவன நாங்க நானு பாப் பாலா கேட்டுக்கிறோ இவ மட்டு கேக்கவே மாட்டேங்கிறா அப்டின்னு சொல்ட்டு சொன்னா நீ இவன மட்டு வந்து கூட்டுனு போயிடும்மா இவ வேணா இவனுக்கு சும்மா அடிபட்டுக்குன்னே இருக்குது ஏதாச்சு ஒண்ணு பண்ணி பண்ணி அடிப்பட வச்சுக்கிறா அதுக்கப்புறோ அழுதுனே இக்குறா அய்யோ வலிக்குதுக்கா வலிக்குதுக்காண்ட்டு அழுவு றான்னாங்க அன்னைக்கி அவளே அழுதுட்டாளா ரத்தத்த பாத்து அதுக்கப்புறோ கட்டெல்லா போட்டு விட்டுட்டு இது பண்ணலா அப்பையு அவ கேக்கவே இல்லையா திரும்பவு அப்பதா போய் கட்டு போட்டுனு வரோ மறுபடியு வந்து அப்டிதா பண்றா அவ அப்டின்னு சொ சொல்லிட்டு அவளே அழுவுறா எவ்வளோ ரத்தோ வந்துச்சு தெரியுமா எனக்கு கஷ்டமாயிடுச்சுன்ட்டு தேம்பி தேம்பி அழுதாளா நா எவ்வளோ அழ அழுத ஆனா இவ என்னாடனா இப்டி பண்றானே அப்டின்னு சொல்ட்டு அவ அடங்கலனா ஃபோன் பண்ணுங்கே நா வந்து கூட்டுன்னு போயிறேமா
அதா நா சொல்லும் போது அவன அவான ஆயாம்மாக்கு ஃபோன் பண்ணது அம்மா ஃபோன் பண்ணலன்றா அப்புற பாத்தா எப்போது போல அடிக்கிறது வெளாட்றது ஓட்றது இதுக்கித்து இப்டிதா ஃபோன் பண்ணும்போ
இதோ போய் நா பண்றமா யாரோ கூப்புட்றாங்க வெளியே போய் யாருன் பாத்துட்டு வர